நல்லா இருக்க எல்லாரு நல்லா இருக்காங்களா தோழி
அங்க
ஆஹ் ஆ இப்ப பாத்தீங்கனா தோழி எங்க ஊர்ல இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு மின்னாடி தோழி ரெண்டு மாதங்களுக்கு மின்னாடி தேர் திருவிழான் ‌ஒண்ணு நடக்கு தோழி தேரு தெப்பாத் திருவிழான் ஒண்ணு நடக்கு தோழி அது வந்து பாத்தீங்கனா ஆஹ் ஏப்ரல் மே அப்டிதா தோழி நடக்கு எங்களுக்கு அது வந்து பாத்தீங்னா அவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு தோழி ஒரு நாள் தா தேர் நடக்கு தோழி அ அது எப்டினா தோழி மின்னாடி காலத்துல எல்லா நாங்க பள்ளிக்கு போன காலத்துல எல்லா கூட தோழி அ ஒரு வாரத்துக்கு மின்னாடி ஏ அந்த தேர இழுக்குற தேர்ல வந்து சாமியா வச்சிருவாங் நாங்க அ மக்கள் எல்லோருமே வந்து அன்றன்ற நாளைக்கு வந்து மாலைல போயீட்டு க்யூல நின்னு போயி சாமிய பாத்து அர்ச்சன பண்ணி சாமி கும்டுட்டு வருவோ தோழி அது அந்த படில ஏறதே அது ஒரு சந்தோஷத்துல இருப்போன் வைத்துக்கங்கள ஆனா இப் இப்போ பாத்தீங்கனா தோழி ஒரு நாலஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு நா காலேது ஆமா நா காலேஜ் போன காலத்துலந்தே தோழி மொத நாள் தா தோழி சாமி போகு அதுவு பாத்திங்னா நைட்டு நேரந்தா ஒரு மணி அப்பிடி ஆய்டு தோழி சாமி ஏர்றது க்கு ஆ அத வந்து ஆட்டி கொண்டு அது ஒரு பிரமாண்டமா எடுத்துட்டு போவாங்க தோழி திருவாரூர் தேர்க்கே அ ஒரு மாரி அவ்ளோ பிரம் மாண்டமா இழுத்துட்டு போவாங்க தோழி சாமி ஆட்டி கொண்டு சிவனடியார் எல்லாருமே அவ்ளோ நல்லாருக்கு தோழி அது பாத்திங்னா கேக்குதுங்ளா தோழி ஆ அது வந்து பாத்திங்னா தே சாமி ஏறுனதுக்கப்றோ சேரி நம்ம க்யூல நின்னு பாப்போ அப்டின் பாத்திங்னா இந்த வருடம் என்னாயிற்று தோழி சாமிய வந்து படில ஏத்தம்மோதே வந்து அந்த இது ஒடஞ்சிட்டு தோழி அந்த இதுல வெச்சு ஆட் எடுத்துட்டு போவாங்கல மூங்கில் இத அதுக் பேர் எதோ சொல்லுவாங்க தோழி ஆ அதுப் அது பேர் தெர்ல தோழி அது வந்து ஒடைந்து விட்டது தோழி அத வந்து பாத்திங்னா ஒரு மணி ரெண்டு மணி ஆகு திரும்பியு செஞ்சு முடிக்க அதுக்கப்பறந்தா சாமிய ஏத்துவோன் சொல்லிட்டாங்க தோழி ஆனா நல்லா பாக்கவே முல்ல தோழி இத்தனைக்கு வந்து கோவில் சாம் கோவில்ல உள்ள சாமி தா இருந்தாலு அந்த தேர்ல ஏத்தி போய் பாக்கம்மோது அவ்ள அழகா இருக்குன் இது பண்ணோ தோழி இந்த வர்ட்டி தேர்லயே ஏறமுல்ல தோழி அதுக்கப்பறொ தேர்தா தோழி பாத்தோ இழுக்குமோது ரொம்போ நல்லாருக்கு தோழி அதுவு எங்க ஊர்ல அந்த தேர்னாலே அ கடைல்லா நறையா வந்துருந் தோழி அது ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சிருப்பாங்க தோழி ரொம்ப அது எப்டி பாத்திங்ன்னா ரொம்ப நல்லாருக்கு அந்த சாமி பாத்திங்னா கால்லா மூடிதா தோழி இருக்கு ஆனா வந்து இந்த பக்த காட்சினு ஒன்னு சொல்வாங்க தோழி அப்பதா வந்து பாத்திங்கனா அ ஒரு கால் மட்டும் தெறந்திருந்து பாப்பாங்க அந்த பக்த காட்சி வந்து அ பாததரி அ பாத தரிசனம் சொல்வாங்க தோழி அந்த ஒத்த கால மட்டு போய் பாக்கறதுக்கு அவ்வளோ குடுத்து வச்சிருக் கனு தோழி அவ்ளோ இது ம் வேண்டிகிட்டது நட க்கு அப்டின் சொல்வாங்க ஒரு கால் மட்டு பாத தரிசனத்துக்கு ஓ ப திறந்து வப்பாங்க தோழி அதன் பிறகு பாத்திங்கனா இன்னு ப பங்குனி உத்தரத்தன்னைக்கு இன்னொரு கால வந்து தொறந்து வெப்பாங்க தோழி அதலாம் பாத்திங்னா ரொம்ப நல்லா ஊருக்கு வந்தா வாங்க தோழி கண்டிப் பா ம் இப்ப பாத்திங்னா தோழி வெயில் தாக்கம் அதிகமா இருக்குல தோழி ஒங்க ஊர்லலெல்லா எப்டி தோழி வெயில் அதிகமா இருக்கா இல்ல மழ இருக்கு இங்க அதுவுமில்ல தோழி ஜூன் பொறந்ததுக்கப்பறொ ரொம் ப அதிக அக்னிநட்சத்திரமே பரவாலன் ஆயிட்டு தோழி அவ்ளோ வெயில் அடிக்கிது தோழி பத்து மணிக்கு ஆரமிக்கு பதினோரு மணிக்கி தா வெயில் வருதுன் சொல் டோங்க புல்லா இல்ல தோழி எட்டு ஒம்போது மணிக்கே வெயிலு வந்து தாது ஆ முடில சுத்தமா முடில அதுக்கு ஏத்த மாரி நம்ப எதாது பானஹொ எடுத்துக்லா அப்டினாலு எதாது பண்ணி உட்டுடுது டெய்லி ஆ ம குடுச்சாலு எதாது பண்ணுது தோ டம்புக்கு ஆனா இந்த பாதாம் பிஸ் சொல்றாங்கல்ல தோழி அத டெய்லி எடுத்துக்லாமா தோழி அது தெரியாதுங்ளா தோழி ஒங்களுக்கு பாதாம் பிஸ்னுங்குறது அது வந்து பாதாம் பிசின்ங்குறது க கலு க கல்கண்டு மாரி இருக்கு கட்டி கட் டியா அத நைட்டே தண்ணில போட்டுட்டா வந்து ஒரு நறயா இந்த ஜூஸ்லே எல்லா போடுவாங்ல தோழி மென்னு தின்ற மாரி இருக்கு அது வந்து ஒரு நாலு பீஸ் போட்டாலே பாத்தீங்ன்னா குட்டி பீஸ் தா நாலு பீஸ் போட்டாலே நறையா இருக்கு நறையாவ ஆம் தோழி அத பாத்தீங்னா நம்ம ஜூஸ்ல அ நீங்க போட்டு பாருங்க தோழி நெட்லெல்லா தெரியு பாதாம்பிஸ்னு அது ரொம்ப குளிர்ச்சி தோழி இந்த வெயிலுக்கு வந்து அது ஒரு இதாவே எடுத்துப்பாங்க சில பேர் ஜூஸ்ல போட்டு குடிப்பாங்க ம் நம்ம பெரியவங் ல்லா வந்து டெய்லிமே எடுத்துக்கலால்ல சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாங் கூட ஆஹ பாத்தீங்கன்னா வந்து வாரத்துல ரெண்டு நாள் ப்ச் அப்படிதா குடுக்க சொல்றாங்க ஏனா ரொம்ப குளிர்ச்சிங்கறதுனால தலதோஷம் புடிச்சுடுது உடனே அடிக்கடி அப்படிங்கறாங்க தோழி ம் நா அதனால பயந்துட்டு குடுக்கற தோழி நம்மளோட முடிச்சுக்கறது அவு
அப்பறோ நல்லா ஐஸ் வாட்டர் எல்லாங் குடிக்கனு ஆனா அது வந்து இப்ப காணிக்காது மழ காலத்துலதா காணிக்கு
அது வந்து என்ன பண்ணுது செல பேர் வந்து இந்த எலும்பிச்சம்பழொ இருக்குல்ல தோழி எலும்பிச்சம்பழத்த புழிஞ்சு அத கூட அதுல போட்டு கூட குடிக்கிறாங்க ரொம்ப ஒடம்புக்கு க்கு நல்லது தோழி நீங்க வேணா பண்ணி பாருங்க தோழி ஒடம்பும் நல்லா இருக்கு அத வந்து வெய்யில் காலம்னு இல்லை எல்லா நாளுமே எடுத்துக்கலாங்கறாங்க சில உடம்புக்கு ஒத்துக்குது சில உடம்புக்கு அத ஏத்துக்கறது இல்ல ஆஹ் அப்பனா நீங் எடுத்துக்க வேணாம் அந்த சியா சீட் கூட நல்லதுங்கறாங்க அத வேணா நீங்க எடுத்துக்கலா இதுனா ரொம்ப குளிர்ச்சி உடனே சளிபுடிச்சிரு அத வே ணா எடுத்துக்கலா தோழி ஆஹ் அப்புறம் பாத்தீங்கன்னா தோழி இப்ப அன்றாட வாழ்க்கையில இந்த தியான வகை எல்லா சொல்றாங்கல்ல தோழி அதெல்லா எதாவது பண்ணுவீங்களா தோழி அதப்பத்தி எனக்கு ஒன்னுந் தெரியாது ச்சீ சாரி தியான வகை இல்ல உ இது ப்ச் ம் இந்த தானிய வகை தானிய வகை அந்த அது ஆஹ் இல்லதா தானிய வகை அது அது வந்து நெறயா சாப்பிட சொல்றாங்க தோழி
எனக்குந்தா நாங்க எங்க எங் வீட்ல எப்புடி தெரியு மா ஏ வாரத்துல ஏழ் நாள் எல்லாமே நான்வெஜ்தா அதாவது இப்போ ஆறு நாள் மீன் வே ல ஒரு நாள் கறி எடுப்போ இந்தமாதிரி
ஓ சரிங்க சரிங்க சரிங்க அப்பனா உங்க நீங்க அப்பனா நீங்க ஈஸியா
இல்ல எனக்கு கொழந்தைகல்லா இருக்கறனால கொஞ்சோ டைம் ஆகு நா பண்ற அதுக்கு
இல்ல ஈஸியா இருக்குங்கற உங்களுக்கு ப்ச் அப்படி கேக்குற
அப்படிக்கா ஈஸியா இருக்கு ஏனா நிறயா கூட்டோ எல்லா வெக்க மாட்டோ அ சும்மா மீன் கொழம்பு மீன் கொழம்பு அந்த மரி
ம் வறுப்பிங்ளா தோழி மீன் கொழம்பு வச் சீ மீனல் நா ம் அது எப்புடி தோழி பண்ணுவீங்க பொறி கிறதுனா
பொறிக்கிறதுனா அந்த மீனு ப அந்த நறை அந்த சாள மீன்லா இருக்குல அந்த மீன் வந்து இந்த ரெண்டு கோவை கழுவி முடிச்ச உட்னே ரெண்டு கோடு போடு அந்தச் சாள மீன்க்கு மேல அப்பந்த இந்த மஸ்லா உள்ள
கோடு போடணுமா புரிய்ல
அந்த மீன வந்து வகந்து எடுப்பாங்கன் சொல்லுவாங்கல்ல ரெண்டு லைன் மாரி போடணு அப்பந்தா அந்த மஸ் துல வந்து உள்ள எறங்கு மீனுக்கு போட்டுட்டு அப்றோ கொஞ்ச மஞ்ச பொடி அப்றோ வந்து கொஞ்சோ மிளகாத்தூளு மல்லித்தூவா மல்லித் துள் நல்லா பெருஞ்சு பெருஞ்சீர தூளு நல்ல மொளவு பொடி அப்றோ வந்து கான்ஸ் சவர்மோ
ம் ம் ம்
பெசன் தேவ்யான அளவ் சோ போட்டு நல்லா அழகாட்டும் வரவிட்டு அ கொஞ் நேரம் அப்டி வெச்சிட்டு அதுக்கப்றோ வந்து பொரிச் எடுக்கு அததா எண்ணய்ல போட்ட
ஓ ஈஸியாவு இருக்கு பசங்களுக்கு புடிக்க ஆரம்மிச்சிரு மொறு மொறுன்னு நல்லாருக்கு ம் சரிங்க தோழி சரிங்க தோழி மீன் கொழம்பு அது எப்டி தோழி பண்ணுவீங்க நீங்க தனித்தூள இல்ல எதாவ்த தோள அரச்சு வெச்சிருப்பீங்ளா
தனித்தூள்ன்னா அந்த மொளவுப்பு மிளகாத்தூளு ம மல்லித்தூளு அந்த இதலா போட்டுதா மிண்றத
ம் அது எப்புடி தோழி பண்ணுவீங்க நீங்க மீன் கொழம்பு ஏன்னா நாங்க வேற மாரி வப்போம்ல அதா கேக்குற
தேங்கே இருக்குல்ல தேங்கேவ தேங்கே கூட வந்து பெரும் வெங்காயொருக் குல்ல வெங்காயோ போட்டு அப்புறோ வந்து தே ம மஞ்சப் பொடி மொளகாத்தூளு இந்த ரெண்டயும போட்டு கொஞ் நல்ல அரச்சி மை பதத்க்கு அரச்சு எடுக்குணு அதாவ்து கிரு கிருன்ருக்காம நல்ல அரைச்சு எடுத்து அப்றோ மீன் சட்டில ஊத்திட்டு இந்த புளி இருக் இல்ல ஊற வச்ச புளிய வந்து அது கூட நம்ம தேவையான அளவு புளியு ஊத்தி உப்பு போட்டு பச்ச மொளகு வந்து ரெண்டாய்த் பணந்து போடுவாங்கல்ல அந்த மாரி போட்டக அப்பறத் தக்காளியு வெட்டி போட்டுட்டு கொஞ்சோ வெந்தயோ போட்டு த் கரோப் எல்லா போட்டு அடுப்புல ஏத்தி ஆ இன்னு நல்லா கொதிக்க வுடனு அந்த அறப்ப
ம் ம் ம்
சோ அந்த பரைக்கு ஒரு மீன் இருக்குல மீன்னு ப்திக்கு அந்த க கொழம்புல போட்டு மீனு நல்ல வெந்த பிறக்கு கொஞ்சோ அந்த வத்த உடனு சுண்ட வத்த எடுவாங்க அந்த மாரி எடுக் அது அவ்ளோந்தா வேற ஏதுவுமே போட வேண்டாது
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி ஆ நல்லது தோழி நாங்க எப்டி பண்ணுவோனா தோழி சொல்லட்டுமா தோழி ஆ இங்கே வந்து மீன கழுவி எடுத்துட்டு தோழி நீங்க சொல்ற மாரிதா இது வந்து நாங்க மீன்ல வந்து மஞ்சத்தூள் போட்டு சும்மா கழுவி வச் சிக்றது தோழி அதுக்கப்றொ பாத்தீங்கன்னா இதுக்கு வடவ போடுவோ தோழி வடவம் போட்டு
ஆனா நாங்க மஞ்சத்தூள் போட்டு கழுவ மாட்டோ ஆனா உப்பு லாஸ்ட் வந்து நா கழுவி முடிச்சோன்ன கொஞ்ச உப்பு போட்டு ஓ
உம் இங்க பாத்தீங்கன்னா மீன் மீன் கொழம்புக்கு சரி சிய கோழிக் கொளம்புக்கு சரி எல்லாத்துக்குமே மஞ்சத்தூள் போட்டு ஒரு வாட்டி கலுவி வச்சருவோ தோழி ஏன்னா அது மஞ்சத்தூளுங்கிறது ஒரு அதுவு ஒரு கிருமிய எல்லா எடுக்கு தான அதனால அந்த மாரி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து ட்டு வடவம் போட்டுச் சின்ன வெங்காயோ போட்டுத் தக்காளி கொஞ்சம் போட்டு அ மீனுக்கு தகுந்த மாரி தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்றோ இன்னோனு நீங்க சொல்ற மாரி தா மஞ்சத்தூளு அதுல போட்டத்னால இதுல போட தேவல்ல நாங்க மொளகாத்தூளு எல்லா போட்டு புளித் தண்ணி ஊத்தி நல்லா ம் ஏற்கனவே புளித் தண்ணியு மொளகாத்தூளு போட்டு க கரச்சு வெச்சிர்றது அதுக்கப்பறோ வெங்காயோ தக்காளியு வடவம் போட்டு எல்லா வதக்கிட்டு அதுக்கப்பறோ இந்த புளித் தண்ணி எடுத்து ஊத்தி நல்லா கொதிக்க பச்ச வாட போற வரைக்கு கொதிக்கவுட்டுட்டு அதுக்கப்பறோ இந்த மீன போடுவோ தோழி
ஆமா நாங்களு எங்களுக்கு காரமா
ம் இது வந்து இப்போ இது வந்து வறுப்போந்தா தோழி அது எப்டி வறுப்போன்னா வந்து அதுலிய்மே வடவோ, வெங்காயோ, தேங்கா அரச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா அந்த மீன்ல அப்டியே பெச பெசஞ்சு வெச்சர்றது தோழி வடவோ, வெங்காயோ அந்த க்காளி ம இது மல்லித்தூளு தேங்கா எல்லாமே போட்டு நல்லா கெட்டியா பெசஞ்சு வெச்சறது தோழி ஒரு அரம நேரோ அதுக்கப்பறமா எடுத்து எண்ணெயில போட்டு எடுப்போ தோழி ரொம்ப நல்லாருக்கு தோழி அது அதனோட ஊர்புன்னு சொல்லுவோ உ எதாவது இந்த கிரேவில எல்லா பண்ண நப சாதத்துல போட்டு பசஞ்சு சாப்பிடுவோ இல அந்த மாி அது மாரி ஒரு மாரி நல்லாருக்கு உங்கட பகிர்து நெறைய இன்னு பகிருவோ தோழி நல்லா பின்பு தொடரு தோழி நன்றி தோழி ம்